ஹலோ
நல்லா இருக்
ஆஹ் நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங் ஆஹ் எல்லாரு நல்லா இருக் க்காங்க எங்க போனே கானாங்க
ஆமாங்க போன் பண்லே கொஞ்சோ வெளியூர் போயிருந்தீங்களா போயிட்டு இப்ப நேத்துதா வந்துறே அதனாலதா கூப்பிட முடியலீங்க அங்க டவர் கிடைக்கல நீங்க கூப்ட்டுருந்தீங்க எனக்கு டவர் கெடைக் கிங்களா அதனாலதா இன்னைக்கு கூப்ட்டேங்க
சரி சரிங்க நானு புக் படிச்சுட்ருந்தேங்க உம் பொழுது போகவே மாட்டேக்குது அதனால சரின் சொல்லிட்டு வீட்லயு பசங்கள்லா ஸ்கூல் போயிட்டாங்க அதனால இப்ப எல்லா யாருக்கு போன்ல்லா பண் ன்றதில்லைங்க பாத்தீங்கன்னா புக்கு புக்கு படிச்சட்ருக்கே அப்புறம் பாத்தீங்கன்னா புக்கு படிக்கிறது அ ஏதாவது அ ந பொது அறிவு வளத்துக்கற மாரி புக்கு லைப்ரரி போறேங்க அ புத்தக நிலையம் அங்க காலையில போனேன் வச்சுக்கோங்க ஒரு வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு பத்து மணிக்கு போனேன்னா அங்க நெறைய புக்ஸ் படிக்கிறே அ புக்ஸ் எல்லா படிச்சுட்டு அப்டியே போறப்பதா ஒரு பொண்ணு அ ப பொது இது அரசாங்க வேலைக்கு படிச்சுக்க படிச்சுட்டு இருந்தா அப்புறோ அதுக்கு என்ன டீட்டைல்ன்னு கேட்டே பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதுங்களாமா அரசு பொதுத் தேர்வுக்கு அதனால நானுமே அந்த அந்ததுக்கு புக்கு படிக்க ஆரம்பிச்சட்டேங்க ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு மத்ததெல்லா எதுவு இல்லைன்னா அப்படியே புக்கு படிக்கிறது அம் ஸ்கூல் புக்கு அ ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கு படிச்சுட்டு மத்தது பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா அ புக் புத்தக நிலையத்துக்கு போயிறேங்க அங்க போயிட்டு காலையில பதினோரு மணிக்கு போயி பேர் போட்டா ஈவினிங் வந்து அ ஒரு ஆறு மணி வரைக்கு இருக்கலா புக் அ அந்த புத்தக நிலையத்துல சாத்திர வரைக்கு நம்ம என்ன புக்கு வேணாலு படிச்சுக்கலா அங்க ஒரு அ என் இது புக்கு அட்டனன்ஸ் போறது இருக்குங்க என்ட்ரி போடுறது அதுல நம்ம பேர போட் ட்டுட்டு உள்ள போகும்போது பெயர் போட்டுட்டு நம்ம புக்க எடுத்துட்டு வறோனா அதுக்கு நேரா அந்த புக்கயு நோட் பண்ணி வச்சுட்டு அ திரும்ப நம்ம வரும்போது புக்க எடுத்துட்டு போறதுனால அந்த புத்தக மேலாளர்ட்ட சொல்லிட்டு புக்க எடுத்துட்டு வந்துக்கலா அதனால இப்ப பாத்தீங்கன்னா நானு அனாவசி சியமா யாருகிட்டயு பேசுறது இல்லைங்க பே பே புக் புக்கோடையே டைம் அ டைமு போய் டைம் அதிக நேரம் புக்குக்கே செலவழிச்சுட்டு இருக்கே
சரி சரிங்க சரி நீங்க சொல்றது கரெக்ட் ட்டு தா புக்கு வந்து நீங்க புக் படிக்கிறதே வந்து உங்களுக்கு பொழுது போக்கா முழுநேர பொழுதுபோக்கா ஆக்கிட்டிங்க புக்கு படிச்சதுனால இப்ப வந்து அ அரசாங்க வேலைக்கி வந்து போலா அப் அப்டினு சொல்லி ஆமாங்க அந்த கரெட்டு தா நீங்க சொன்னது அந்த புக்ஸ் எல்லா அதாவது ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கு இருக்குற புக்கு எல்லா நானு சேகரிச்சு வச்சிருக்கேங்க இப்ப உள்ள பையனுக்கு வந்து பிற்காலத்துல தேவைப்படுண அதை வச்சு இதாங்க கொஸ்டின் அது கேள்விகளெல்லாம் அதுலதாங்க நிறைய வருதாமாங்க அதுக்கு தேவைப்படும் கண்டிப்பா அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அங்க புக் இது புக்கு இதுக்கு போய் எடுத்துட்டு அங்க பேர் போட்டு வச்சுட்டு அங்க நிறைய புக் புக்குககெல்லாம் எடுத்து படிக்கலாம் அது நல்லதுதான் நான் என்ன பண்ணுவேங்கன்னா அஹ் என்னோட குழந்தையோட புத்தகங்கள சேகரிச்சு வச்சிருக்கங்க அதுல நிறைய எனக்குல ஒரு மூணாவது நாலாவது எனக்கு எந்த வெவேபடிச்ச படிச்சதெல்லாமே வச்சிருக்கேன் அதுல சிலத எடுத்து நான் படிப்பேன் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதாவது ந நம்ம அறிவை வளர்த்துக்கலாங்க அதாவது குழந்தைங்க படிக்கும்போது நம்மளும் படிக்கும்போது நம்மளோட அறிவு வளரும் நான் அவங்களுக்கு சொல்லி தரும் போதே நான் வந்து நிறைய எனக்கு அறிவு வளர்ந்திருக்கு ஏன் சில நல்ல கருத்துக்களும் இருக்கும் நம்மளும் படிக்கும்போது ரொம்ப பிரியாரிட்டி நிறைய இருக்கும் நம்ம பழகிக்கலாங்க அந்த மாதிரி எனக்கு அனுபவம் உண்டு ஆனா புத்தக நிலையம் அங்கெலாம் போய் நா எந்த புக்கு எடுத்ததில்லைங்க இவங்களோட பள்ளிக்கூடத்த புக்குதான் வச்சு நான் படிச்சட்டு இருக்கேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுல நிறைய அறிவு தெரிஞ்சு க்கலாம் மத்தபடி நீங்க என்ன புக்கு தவிர மத்தபடி என்ன பொழுது போக்குங்க உங்களுக்கு
ஆஹ் இல்லங்க நான் வந்து இப்ப இந்த புக் புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள் படிப்பேன் அந்த இதுலயே பாட புத்தகத்திலேயே இதெல்லாம் குடுத்துருக்காங்க இத படிக்க சொல்லி திருக்குறள் படிச்சேங்க திருக்குறள் படிச்சதை பார்த்தா திருக்குறள் படிச்சதுல பா பாத்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு ஆஹ் திருக்குறள் படிக்க படிக்க அந்த திருக்குறள்ல என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நடைமுறையிலேயே அதை நம்ம செயல்படுத்துற மாதிரி நம்மளுக்கு அவ்வளவு ஒரு அஹ் இதா இருக்குது அஹ் ஒருத்தர் அறிவுரை சொன்னா கூட அந்த அளவுக்கு நம்ம கேட்போம் பெரியவங்க அறிவுரை சொன்னா கூட நம்ம அந்த அளவுக்கு கேட்போமானு தெரியல நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கே அது படிக்க படிக்க நம்ம நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்ப பட்டு நாமளும் அது மாதிரி நடந்துக்கணும் இந்த மாதிரி தீய பழக்கங்கள் எல்லாம் விட்டுறணும் பொறாம குணம் எல்லாம் இருக்க கூடாது அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு எதுவும் வச்சுக்காம நம்மளுக்கு ந மத்தவங்களுக்கும் நம்ம நம்மளுக்கு போக மீதி பெத்தவங்கள நல்லா பாத்துக்கனும் கூட பொறந்தவங்கள மதிக்கனும் வீட்டுக்கு வந்தவங்களையும் நல்லா பாத்துக்கனும் அப்பிடின்ற மாதிரி திருக்குறள்ள இல்லாத கருத்தே இல்லங்க அவ்வளோ புக் படிக்கிறது போக நான் காலையில எந்திரிச்சோனே பா ப்பாத்தீங்கனா திருக்குறள் தான் படிப்பேன் மேக் அ ஒரு அஞ்சு குறள் படிப்பேன் அந்த அஞ்சு குறள் படிச்சுட்டு அன்னிக்கு ஃபுல்லா பாத்திங் அந்த அஞ்சு குறள் படிக்கிறேன் அப்பிடின்னா அன்னிக்கு ஃபுல்டே அந்ந குரலுக்கான கருத்து என்னவோ அதுப அதுபடிதான் நா என்ன செயல்படுத்துவேன் அ அது அது வந்து நா க ட்டாயப்படுத்தல அது எனக்குள்ளயே அப்பிடியே தினசரி பழக்கங்கள் ஆயிருச்சி அதனால எனக்கு புக்கு ந இப்ப புக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலா தான் படிக்க ஆரம்பிச்சேன் இப்போ பாத்தீங்கன்னா எதோ நம்ம வீட்ல வந்து பொழுது அ வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வராரு நம்ம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்பிடின்னுத்துருந்தேன் ஆனா இப்ப இந்த அரசாங்க வேலைக்காக நான் வந்து முயற்சி பண்ணும் போது பாத்தீங்கன்னா எனக்குள்ளயே ஒரு புதிய நம்பிக்கை உருவாகுது நம்மளாலயும் சம்பாதிக்க முடியும் நம்மளாலயும் சொந்த கால்ல நிக்க முடியும் நம்ம நாலு பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்பிடின்ற மாரி ஒரு தன்னம்பிக்கை வருது அதனால இப்போ பாத்தீங்கன்னா நான் புக்கு புக்கு படிப்பேன் இருந்தாலும் ஒரு மனசு நிம்மதிக்காக பாத்தீங்கன்னா அப்பப்ப வெளியே வந்து நடைப்பயிற்சி செய்வேங்க நடைப்பயிற்சி அப்பறம் உடற்பயிற்சி இதெல்லாம் செய்வேன் அது வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம புக்கு படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு மாரி மன அழுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாம அது ஏதோ ஒரு இதா இருக்க மாதிரி இருக்கும் அதனால உட அதோட சேத்து ஈவினிங்கும் ஹம் சாயங்கால நேரத்துல பாத்தீங்கன்னா அ நானு பக்கத்து வீட்டுக்காரங்களும் போயிட்டு நடைபயிற்சி பண்ணுவோ அது கொஞ்ச மனசு சந்தோஷமா இருக்கும் அது அது முடிச்சது போக வந்து வீட்ல வேல செஞ்சுட்டு அதுக்கப்புற திரும்ப படிக்கும் போது நல்ல புத்துணர்ச்சியாருக்கும் நடைபயிற்சி பண்ணும் போது அவ்ளோ ஒரு புத்துணர்ச்சியாருக்குங்க அது பாப்பே அப்புற கொஞ்ச நேரோ வந்து இந்த மொப் அ ஃபோ செல்போன்ல வந்து நல்ல கருத்துள்ளதா வி வீடியோ பாப்பேங்க
கரெட்டு தா நா வந்து பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவங்கனா நீங்க சொன்ன மாறி புக்குல வந்து எங்களோட கொழந்தைகளோட புக்கு படிப்பே படிக்கும் போது அவுங்களுக்கு சொல்லித்தரம் போதே அதயா நா பாத்து வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து இந்த புக்க படிக்க ஆரம்பிச்சிருவே அதுலருக்க கருத்துகளலெல்லா தெரிஞ்சு தத்துவமே அப்பறோ திருக்குறள் படிப்பங்க திருக்குறள் வந்து நம்ம வாழ்கையவே நெறிப்படுத்தற மாரி நம்பளோட வாழ்க்கையிலருக்குற எல்லாமே அதுலருக்குங்க திருக்குறள் படிச்சிட்டு அதப்படி வாழ்ந்தாலே நம் அதப்படி வாழ்ந்தாலே போதுங்க நம்மள மாரி நல்லவங்களாவோ நேர்மையாக இந்த ஒ ஒழுக்கமானவர்களால சிறந்தவங்களவோ மாத்திருங்க அத படிச்சுட்டு அத படி நடந்தாலே போதுங்க அதுல அவ்வளோ கருத்து ருக்கு படிக்க படிக்க நீங்க சொன்ன மாரி எல்லாமே இருக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியம் அதாவது இந்த காலத்துல நடக்கறது கூட ஃபுல்லா அதுல எல்லாமே ஏற்கனவே கணிச்சு எழுதிருக்காங்க ஆனா அவருக்கு ரொம்ப என்ன சொல்லறது எனக்கா ஆச்சரியமா ருக்கும் அந்த மாரி ராமாயணம் படிப்பே மகாபாரதம் படிப்பே அதுல இருக்குற நல்ல கருத்துக்களா எடுத்துக்குவேங்க நானு எழுதியிருக்கோ அப்பறோ ஏ உபதேசங்கலெல்லா நறைய நா பாப்ப நீங்க சொன்ன மாரி போன்ல வரும்போது உபதேசங்களல்லா நறைய பாப்பேன் நல்ல நல்ல கருத்துக்கள் அதுல நா எடுத்து வச்சு நா என்ன கருத்துக்கள் படிக்கிறனோ அத அன்னக்கி என் கொழந்தைகளுக்கு சொல்லி குடுத்துருவே இதுதா வாழ்க்க இப்பிடிதா நடந்துக்கணு இந்த மாரி கருத்துக்கள்லா அவுங்களுக்கு ஓ டெய்லி ஒரு கருத்துக்கள் நா சொல்லி குடுத்துருவங்க கொழந்தைகளுக்கு படிக்கும் போது அவுங்களுக்கு டெய்லியு சொல்லும் போது அவுங்களே கேப்பாங்க என்னம்மா இன்னிக்கு என்ன மாறி கருத்து அந்த மாரி நம் ஒவ்வொரு ப ஒவ்வொரு எனக்கு என்னன்ன தெரியுதோ நல்ல நல்ல கருத்துக்கள அத டெய்லியு நா கொழந்தைகளுக்கு சொல்லி தருவங்க நீங்களு அந்த மாரி கொழந்தைகளுக்கு டெய்லி ஒரு கருத்துக்கள் சொல்லி குடுங்க அப்பிடி நாம சொல்லிக் குடுக்கறதாங்க கொழந்தைகள்ட்ட இப்பிடி நடந்துக்கனும் பெரியவங்க கிட்ட பெரியவங்கள மதிக்கனு இந்த மாறி யாராச்சு முடியாதவங்கன்னா அவுங்களுக்கு உதவி செய்யனு ஆ அப்புற அ விலங்குகள்கிட்ட அன்பு காட்டனு அந்த மாரி எல்லா நம்மதா கொழந்தைகளுக்கு சொல்லித்தரனும்ங்க நீங்க அப்பிடில்லாம் சொல்லி தருவீங்கதான
ஆ கண்டிப்பாங்க என் கொழந்தைங்களுக்கும் இப்பயிலருந்தே நா கச வாழ்க்கனா இப்பிடிதா இருக்கு கொழந்தைங்கள வந்து சும்மா படிங்க படிங்கன்னு சொன்னா அவுங்க படிக்க மாட்டாங்க அதோட எதார்த்த தெரியாது என்னதா இருந்தாலும் கொழந்தைங்களுக்கு வந்து சின்ன புள்ளைங்க புரிஞ்சு ருக்காதுனாலு நம்ம வாழ்க்கைல அன்றாட செய்யற வேல நம்ம அங்க என்ன கஷ்டப்படறோம் அப்பிடின்றத சொன்னா அத புரிஞ்சுக்குற அம்மா அ நம்ம சொல்ற கருத்து புரிஞ்சுகனால அம்மா நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்குவாங்க அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சாலே கொழந்தைங்க ஆட்டோமேட்டிக் க்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ப நம்ம நார்மலாவே நம்ம என்ன சொல்லி் குடுப்போ கொழந்தைங்களுக்கு நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போலா கஷ்டப்படக்கூடாது அப்பிடின்னு அப்பிடின்னு சொல்லுவோம் அப்பிடிங்கும்போது நம்ம அம்மா படிக்காதனாலதா நம்ம இ்வ்ளோ கஷ்டப்பட்டு வேல செய்றாங்க நம்ம படிச்சா நம்ம ஒரு நல்ல வேலை க்க போலான்ற தாட்ட அவுங்களுக்குள்ளேயே வரும் அந்த ஒரு கெத்தி இந்த ஃபோன்ல வந்து அதிக நேர செலவிட மாட்டாங்க படிப்புல அவு படிப்புல அவுங்களுக்கு கவனம் போகும் அது வ அது மாரி நறைய விஷயங்கள் அவுங்களா நாமளா சொல்லி மாத்தறத விட அவுங்களா மா த்தேருவாங்க நம்ம சொல்லி மாறது ஒரு நாள் கேப்பாங்க ரெண்டு நாள் கேப்பாங்க அவுங்களா மனசு மாறனாங்க அப்பிடின்னா அ வாழ்நாள் ஃபுல்லா அத கடபிடிப்பாங்க அவு அ கடபிடிப்பாங்க இன்னுன்னு என்னான அவுங்களா கடபிடிச்சாங்கன்னா அதுல நல்ல முயற்சி எடுத்து அதுல அவுங்க வெற் டிரிம் காணுவாங்க நம்ம சொல்லி தறத விட அவங்களா முயற்சி பண்ணும் போது அது நெறைய அவுங்களுக்கு வெற்றிய தருங்க நானு கொழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள் நெறைய சொல்லி் கொடுப்பேங்க நா சொல்றத விட அனுபவப்பட்டு அவுங்களா தெரிஞ்சுக்கிற மாரி புரிய வப்பே
உம் சரிங்க சரிங்க நீங்க நா கொஞ்ச வேல இருக்குங்க வெளூர் வெளியூர் போயிட்டு வந்தங்காட்டி வீட்டு வேல ஜாஸ்தியா ருக்கு முடிச்சுட்டு நா உங்களுக்கு நாளைக் கூப்பிட்டுங்களா